எப்பிடிக
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
உம் ரொம்ப நல்லா இருக்கே நானு எங்க ஊருக்கு வந்திருந்தேன்னா அப்ப பார்த்தா முன்னாடி எல்லா வந்துட்டு எங் எங்க ஊர்ல இருக்கும் போது நா வந்து சிட்டியில இருக்கும்போதெல்லா வந்து கையில வந்து அந்த போன் இருந்தா போன் பே அது மட்டு தா பண்ணிட்டு இருப்பே இப்ப இங்க வந்ததுல இருந்து கையில காசு வச் சுக்கட்டே இருக்கணும் போல ஒண்ணுமே வாங்க முடியல முன்னாடில்லா நாபகோ இருக்கா நம்மல்லா வந்து சில்றயா கையில வச்சு சுத்திட்டு இருப்போ பஸ்ஸுக்கு போனா ஒரு கடைக்கு போனா எங்க போனாலுமே நெறையா சில்றையாத வச்சு சுத்திட்டு இருப்போ ஆனா இப்போ சில்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம ஒரு எடத்துல இருந்து செரி ஜி பே பண்ணிக் க்கலா அப்படின்னு இங்க வரோ ஆனா வந்து பார்த்தா அது அது இங்க இருக்க மாட்டேன்ந்து ஐயோ எனக்கு அதெல்லா ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு
ஆமா சரியா சொன்னீங்க ஏன்னா நேத்து எனக்கு இதேதா நடந்துச்சு என்ன சொல்லிட்டாங்க ஆ ஆ நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க காசு போ அனுப்பி வாங்கறதா இருந்தா ஆ இந்த லைன் கெடையாது அப்படின்றா அந்த லைன்லேயே ஒரு பதினஞ்சி பேர் இருக்காங்கா அந்த லைன் வந்து காசு குடுத்து வாங்கறாவங்களா ஆ நீங்க ஆன்லைன்ல தா நீங்க பண்றீங்கன்னா அங்க ஒரு மிஷின் இருக்கு அதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ங்க அப்பிடின்னாங்க அந்த மிஷின் ஒர்க்கே ஆகல கடைசியில என்ன பண்றதுன்னு தெர்ல ஆ அதுக்கப்புறோ வந்து நா மொபைல் அந்த கடையோட இதுல ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கு அதுகப்புறோ நாங்க வாங்கிக்கிட்டோ என்னன்னா முன்னாடி வந்து காசு இல்லன்னு ஏ டி எம் தேடி ஒரு பஸ் ஏற போறோன்னா எங்க சித்தி அவங்கலா பாத்தா அந்த டையத்துல வந்து ஏ டி எம் தேடி அலைவாங்க உங்க வந்து வேலைக்கு போறவங்கள காசு அவங்ககிட்ட அந்த அந்த அளவுக்கு வீட்டுல காசு இருக்காது அவங்க வந்து ஏ டி எம் ல எடுக்கிற பழக் ட்டு இருப்பாங்க எப்பயமே அவங்களுக்கு தா ஞாபகோ வரு ஏ டி எம் நாலே ஏன பஸ் ஏற போறன இருங்க ஏடி டி ம் போயிட்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க ஆ எங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா இப்பயு ஏ டி எம் போய் காசு எடுத்துட்டு வருவாங்க காசு எடுத்து வந்து மொத்தமா தருவாங்க ஆ அப்பல்லா வந்து ஏட் ல எடுக்கிறது தா வந்து ரொம்ப ஒரு ம்ச் இந்த மா இதான விஷயமா இருக்கு பர்ஸ்ட் பர்ஸ்ட் பேங்க்ல போய் எடுத்துட்டு இருந்தாங்க காசு வேணுனா பேங்க்ல போய் எடுத்துட்டுருந்தா அப்புறோ ஏ டி எம் வந்துச்சு அப்புறோ பேங்க் பேங்கில போய் நிக்க தேவ இல்ல ஏ டி எம் ல போய் ஒரு நம்பர் போட்டா நம்மளோட ஏ டி எம் கார்ட வெச்சு நம்ம காச எடுத்துட்டு இருந்தோ அதுக்கப்புறோ வர வர என்னாச்சு இப்ப போன்பே மொபைல் பே அந்த மாரி என்னென்னமோ ஒரு பே வந்துருச்சு பிளிப்கார்ட்ல கூட பே இருக்குன்றாங்க ஆ என்னென்னமோ ஒரு பே வருது அதனால என்ன ஆகுது அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து கையில காசே இருக்க மாட்டேக்குது இப்ப ஏன் கை இப்ப யாரவது வந்து எனக்கு கொஞ்சு காசு குடுங்கலே அப்பிடின்னு வயசானவங்க வந்து பஸ் பஸ்டேன்ல கேட்டாங்கனா கையில காசே இருக்க மாட்டேங்குது அப்போ அவங்க கிட்ட எப்பிடி சொல்லரது கையில காசில்ல காசில்லாமா பஸ் ஏர வந்துருக்காங்க அப்பிடின்னு நெனப்பாங்க இப்ப நெறையா பஸ்ல கூட வந்து து ஆ போன் மூலியமாவே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்குர ஆ அந்த மாரி ஒரு இதெல்லா வந்து வந்துருச்சு சோ கையில காசுன்றது இல்லாமயே இல்லன்ற நெலமே ஆயிடுச் சு இப்போ
ஆ உண்மதா இல்ல நாங்களளுமே ஒரு தடவ எல்லாரு சேந்து பஸ்ல போன அப்ப பஸ்ல வந்து அம்பதுருபா இருந் சு அம்பத்து ரெண்டு ரூபா சொன்னாங்க ஆனா எங்கிட்ட ரெண்டு ரூபா தேடு தேடு தேடுரோ இல்ல நூறு ரூபா இருக்கு எரநூறு ரூபா இருக்கு ஐநூறு ரூபா இருக்கு அந்த அந்த கண்டக்டர் வந்து ரெண்டு ரூபாதாமா வேணு அது நூறுவாய குடுத்தீங்கனா எப்பிடி அதெல்லா ஏன்ட்ட சில்ரோ இல்ல நூறு ரெண்டு ரூபாய்க்கு யாராவது நூறுபா தருவாங்களா அய்யோ நெஜமாளுமே என்ங்கிட்ட ரெண்ரூபா இல்லங்க அப்படின்னோன்னே அவர் வந்து டக்குன்ன அந்த கியூ ஆர் ஸ்கேன் எடுத்து இந்தாங்க இத ஸ்கேன் பண் ணி வந்து காசு குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆச்சரியமா இருந்தது பாரே பஸ்ல கூட ரொம்ப நாள் கழிச்சு நாங்க பஸ்ல போம்போது பஸ்ல கூட கொன்னுவந்துட்டானுங்க நல்லது பா அப்படின்ற மாரி இருந்தது அதே மாரி இந்த க இது வரதுக்கு முன்னாடில்லா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரிதா எங்க வீட்டுல வந்து ஸ்கூல் பீஸ் காலேஜ் பீஸ்ல கட்டும் போது நா எங்க வீட்டுல எங்க பாட்டிக் போன் பண்ணி சொல்லுவே இந்த மாரி கட்டணு அப்படின்னு சொல்லும் போது அவங் ஒடனே போய் இன்னைக்கு காலையில கே சொல்றே அப்படின்னா அவங்க காலையிலேயே போனு பேங்குக்கு ஏனா ரெண்டு மணியோட பேங்க் மூடிரு வாங்க காலையிலயே போயிட்டு அவங்க அந்த காசல்லா எடுத்து பாம் எல்லா அவங்களுக்கு பாம் ஃபாம் எல்லா ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி காசு போட்டு அத அடுத்த நாள் தா நா போய் எடுக்க முடியு ஏனா அவுங்க போட்ட அதே ஃபேங்க் தா நா போய் எடுக்கணு அவுங்க போட்டுட்டு வரதே ஒரு மணி ஆயிடு அதுக்கப்பறோ நா போனா ஃபேங்க் பூட்டிரு அப்றோ மறுநாள் நா போயி அந்த காசு எடுத்துட்டு வந்து அதுக்கு மரா நாள்தா நா காலேஜ்ல ஃபேங்க் தொரக்கதே பத்து மணிக்கி அப்ப பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லா போய் எடுத்துட்டு வந்து அத நா மறுந் றுநாள் காலேஜ்ல போய் கட்டணு இது வந்து ஒரு மூன் நாள் வேல ஆயிடு ஏனா இது ஒரு ஒரு ரெண்டு நாள் வேலையாவது ஆ அகிடு அப்போலா ஆனா இப்ப பாத்தா இப்ப எனக்கு காஸ் வேணு அப்டின்னா அடுத்த நிமிஷோ அடுத்த நிமிஷங் கூட அடுத்த நொடியே நம்ம இதுக்கு வந்துருது இப்ப நா உங்களுக்கு போடுறே அப்டின்னா அடுத்த நொடி நீங்க எடுத்து நீங்க ஒரு ஆளு க்கு அனுப்புனோ நீங்க அனுப்பிக்கிறீங்க அந்த மாரி அது வந்து ஒரு சில நேரோ ரொம்ப நல்லதாவு இருக்கு எனக் எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப நல்லதா இருக்குது அ அப்பறோ வந்து இன்னொன்னு வந்து அது இருக்குற நல்ல விஷ்ய யங்கள அதுதா ஏன்னா ஒவ்வொரு தடவையு வந்து ம் காசல்லா நம்ம வந்து போட ம்மாபா ந்த ஒடனே ஒடனே பண்ண முடியுது அதெல்லா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இன்னொரு பக்கோ வந்து என்ன ஒரு பெரிய பிரச் ச்சனனா யார் கிட்டயுமே சில்லறையே கையில இருக்குறது கெடையாது எல்லாரு அத நம்பி மட்டுமே இருக்குறாங்க ஒரு சில் லன்றது வச்சுக்கிறதே கெடையாது நீங்க சொன்ன மாரிதா திடிர்னு ஒரு எடத்துக் போறோ நம்மட்ட காஸ் கேட்டங்கன்னா ஐயோ நூர்ருவா தா இருக் க்கு அக்கோண்ட்ல அம்பதாயிரோ கூட இருக்கு ஆனா கையில வெரு நூறு ரூவாதா இருக்கு அவுங்ககிட்ட போயி நம்ம என்ன ஏ கிட்ட பத்துருவா சில்ர இல்ல சொன்னா கூட மேலையு கிழயு பாப்பாங்க என்ன பாத்தா இப்டி தெரியுது பத்து ரூவா சில்ற இல்லனு சீ ஒரு மனசு கூட இல்ல அப்டி சொல்ட்டு நம்லு திட்டிட்டு போவாங்க இதெல்லா நடக்குது இன்னொன்னு என்னன்னா நெறைய நாள் நா சாப்ட போயிட்டு இல்ல ஏதோ ஒன்னு வாங்கிட்டு டக்குன்னு பே பண்ணு போது ஃபேங்க் வந்து வேல செய்லன்ட்டு வரு ஐயோ என்ன பண்ணனே தெரியாது எனக்கெல்லா வந்து சொன்ன ரொம்ப பயமாயிடு அ அன்னைக்கி நானு எங்க அக்காவு போம் போது அப்புடிதா அவுங்களோட பேங்க்யும அப்டி நின்றுச்சு இன்னொர் நாள் நா மட்டு போயிருக்கே எனக்கு ஏ ஹஸ்பண்ட்டுக்கு கால் பண்றே அவுங்க ஃபோனே எடுக்கல ஃபோன் எடுக்கல கேட்டா அவுங் மீட்டிங்ல இருந்துருக்காங்க எனக்கு தெரியாது நா கடைக் நா நின்னுட்டிருக்க பே பண்ட்டு நா அடுத்து அடுத்துக்கு போகணு பாத்தா பே பண்ண முடியல சர்வர் டவுன் சர்வர் டவு டவுன்னு வருது என்ன பண்னணே தெர்ல டக்குன்னு அந்த அந்த க்யூஆர் வந்து போட்டோ எடுத்து ஏ தம்பிக் கம் ப்ச்சு இதுக்கு மட்டு ஒரு முன்னூர்வா மட்டு போட்டு வுடு நா என்ன எதுனு சொல்ற அப்டி சொல்ட்டு அசிங்மாருக்கூல அங்க நின்னு ஒரு மா மாரி காசு இல்ல சொ அவுங்க என்ன நெனப்பாங்க சர்வர் டவுன் சொன்ன நம்பமாட்டாங்க இந்த புள்ளட்ட காசு இல்ல போல அப்டி நெனப்பாங்கல்ல ப்டி சொல்லிட்டு நீ என்ன ஏதுன்னு கேக்காத டக்குன்னு முன்னூறுவா மட்டு போட்டுவுடு ஏன்னா வேற யாருக்கு போன் பன்னாலு டக்குனு எடுக்கு க்க மாட்டாங்க அவெ மட்டுந்தா டக்குனு எடுத்தா எடுத்ததொடனே போட்டுவுடு நா சொல்றே ஏற்கனே ஏ ஹஸ்பண்டுக் கால் பண்ணி ஒரு ஐஞ்சு நிமிஷோ ட்ட நா வேஸ்ட் பண்ட்ட அப்பறோ அவனுக்கு போன் பண்ணவோனே அவன போட்டு வுட்டுட்டு ஐயோ என்னடா இது இனிமே இது கையில எப் எப்யுமே காசு வச்சுக்கணு அப்டின் சொல்லிட்டு நானுமே நெனச்சுட்டுதா இருக்கே
ஆமா சரிதா ஏனா திடீர்னு நம்ம அ இத நம்பிட்டு போவோ அந்த டைத்தல பாத்தீங்ன்னா அ சின்ன பிள்ளைங்க வேற என்ன பண்ணிடுறாங்க அ அ இன்டர்நெட் அந்த நம்மளுக்கு தேவையான நெட்டு எல்லாத்தையு அவுங்க வந்து அ வீடியோ பாத்து முடுச்சுட்டு முடுச்சோன தூக்கி போட்டுறாங்க நம்ம அது தெரியாம போன் எடுத்துட்டு கடைக்கு போயிறோ அ கடைக்கு போய் வந்து எல் எல்லா சாப்டு முடிச்சுட்டு வந்து காச வந்து அத ஸ்கேன் பண்ணும் போது பாத்திங்கன்னா இருக்க மாட் மாட்டேகிது என்ன இருக்க மாட்டேகிது நெட்டு இருக்க மாட்டேகிது அமௌண்டு போ மாட்டேகிது அப்டிலா வந்து சில நேரோ கஷ்டப்பட்ற மாரி இருக்கு அதே வந்து கையில காசு இருந்தா இன்னொன்னு என்னன்னா அ அளவு தெரியு நம்ம எவ்ளோ யூஸ் பண்ணிருக்கோ எவ்ளோ வேணு அப்டின்ற அளவு வந்து தெரியு இப்போ இப்ப வந்து இன்ர்நெட்டுனா ஒரு ரூவா ரெண்டு ரூவா அப்டி அனுப்புறோ அதுல இருந்து அம்பது ரூவா அனுப்றோ ப்றோ இரநூறுவா அனுப்புறோ முன்னூறுவா அனுப்புறோன்றப்ப போது செலவாயிட்டே இருக்கு இத கையில ஒரு ஆயிர ரூவா எடுத்து வச்சுகுட்டோனா அந்த ஆயிர ரூவா குள்ள நம்ம செலவு பண்ணிக் கிட்டோன்னா நெனச்சுடோன்னா ஆக்கி மீதி இரநூறுவா தா இருக்கு இருக்கு அப்ப இந்த இருநூற ரூவாவ நா பத்தரமா வச்சுக்கணு நாளைக்கி நமக்கு தேவ பஸ்ஸுக்கு போறதுக்கு தேவ இல்ல நம்ம வந்து ஆ நாளைக்கி இந்த செலவுக்கு தேவன்னு நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலா இதே இன்டர்நெட் வச்சுக்கோங்களே அது வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து அந்த கா காசு வந்து போயிகிட்டே இருக்கு பர்ஸ்லந்து எடுத்து குடுக்கறோனா ஒரு கணக்கு இருக்கு ரெண்டாயிர் ரூவா எடுத்து வச்சுறனு அந்த ரெண்டாயிர ரூவால மீதி எவ்வளவு இருக்கு தெரியு ஆன நம்ம வந்து ஃபோன் ஃபோன் பேன்னு ஒரு எடத்துக்கு ஒரு வெளிய போம் போது எடுத்துட்டு போனுன்னா டக்கு டக்கு டக்கு டக்குனு பண்ணும் போது வந்து ஒரு ரெண்டாயிர ரூவா கூட எப்புடி போ போச்சுன்னு தெரியல அப்றோ கடைசியில எடுத்து அந்த லிஸ்ட் ட் எல்லா எடுத்து பாக்கும்போது ஓ எதுக்கு பண்ணிருக்கோ அதுக்கு பண்ணிருக்கோ அப்டின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃபோ ஃபோன்பே இந்த மாரி அந்த போன்ல இருந்து பே பண்ற விஷயோ வந்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா ஆ நம்மளோட அமவுண்ட் நம்ம இப்ப வந்துட்டு ஐயாயிர ரூவா வெச்சிருக்கோனா அந்த ஐயிர ரூவாவு செலவாயிடுது இதே நம்ம அப்பா காலத்துலலா நெனச்சு பாருங்களே அவங்க வந்து அவங்க சம்பளத்துல இருந்து வீட்டுக்குன் காச எடு த்துட்டு வந்து பேங்க்ல இருந்து காச எடுத்துட்டு வந்து வீட்ல வெச்சிருப்பாங்க அந்த வீட்ல அந்த காச தா செ லவு பண்ணுவாங்க இப்ப கடைசி ஒரு ஐநூறு ரூவா இருக்குனா அந்த ஐநூறு ரூவாவ ரொம்ப சிக்கினமா செலவு பண்ணுவாங்க இப் ப என்ன ஆகுதுன்னா அந்த மாரி ஒண்ணு இருக்கு இன்னொனு வந்து இப்ப கடன் வாங்கற ஒரு கார்டு இருக்கு அந்த கார்ட வெச்சு என்ன பண்றாங்க இந்த மாசத்துக்கான மள்ளிக ஜமா வாங்கிப்போ அடுத்த மாசோ கட்டுவோ அப்டின் இதே நா க அதனால தா நமக்கு கடன் வந்து கூட்டிகிட்டே இருக்குன்னு நெனைக்குறே ஏன்னா நம்ம அம் அம்மா பாட்டிலா வந்து இவ்ளோதா இருக் க்குனு அதுக்குள்ள முடிச்சுக்கணு நெனப்பாங்க கடன் வாங் கணு அ இப்ப அவங்க அண்ணாச்சி கடையில கேட்டா கடன் தருவாங்க ஆனா நம்ம என்ன நம்ம என்ன நனப்போ கடன் இல்லாம இருக்கு கனு கடனுன்றது வந்து ஒரு மரியாதைக்கு இல்லாத ஒரு விஷயோன் நம்ம நெனச்சிட்டு இருப்போ ஆ னா என்ன பண்ணுவோ வாங்கமாட்டோ அப்ப சிக்கனமா அன்னைக்கு என்ன ஆகோ அந்த ஆயிர ரூபான்றது வந்து நமக்கு வந்து சேமிப்பாகு அடுத்த வா அடுத்த மாசக்கு தேவையானத அடுத்த மாச வாங்கிப்போ ஆனா இப்போ உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆ ஒரு மாச இருவத்தஞ்சு ஆகுது இன்னு அஞ்சு நாள் இருக்கு சம்பள வர இன்னு ஒரு வரோ இருக்குன் னா ஆ அந்த கடன் வாங்குற மூலியமா ஏதாவது ஜாம்மா வாங்கி அந்த கடன அடு த்த மாச கட்டிக்கிறேன் போட்டுராங் அப்ப அடுத்த மாசோ என்ன ஆகு அடுத்த மாசமு வாங்க வேண்டியது இருக்கு அப்ப கடன் வ வந்து ஒவ்வொரு மாசோ ஆயிர ரூவா ரெண்டாயிர ரூவான்னு ஏரிட்டே இருக்கு ஆ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்குது உ அப்டின்னு நா நெனைக்கிறே ஏன்னா எங்ககிட்டயோ அந்த ஆ கார்டு வந்து இருந்துச்சு இப்ப நாங்க வந்து அந்த நிறுத் திட்டோ அத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து எவ்ளோ கடன்னாவு வாங்கக் கூடாது இருக்குறத வெச்சு ஓட்டிக்கணு அப் டின்ற மாரி நாங்க இப்போ ஒரு முடிவு பண்ணி வெச்சிருக்கோ
ம் ஆமா ரொம்பவே செரியா சொன்னீங்க அது சில நேர நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா தெரியு எப்டின்னா ந்து ஆ இந்த மாச கைல காசு இல்லப்பா இத வாங்கனு இதுல இருந்து எடுத்துக்லா அப்டி சொல்லி தோணுதூ ஆனா நல்லா நம் ம பாத்தோ அப்டின்னா நமக்கு அது இல்லன்னா நம்ம என்ன பண்ணிருப்போ இருக்கறத வெச்சு ஓட்டியிருப்போ அது இருக் குனால தானே நம்ம எடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு நாங்களுமே இப்ப அது கொஞ்சோ கு ரொம்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தோ ஏதாவது ஒன்னு வாங்க வைக்க அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாச இந்த கார்டுல இருந்து எடுத்து அடுத்த மாசோ அந்த கார்டல இருந்து எடுத்து இந்த கார்டு போட அதுக்கடுத் த மாசோ பத்தா தேதி அதுல இருந்து எடுத்து இதுக்கு போட இந்த மாரி பண்ணிட்டு இருந்தோ ரொட்டேஷன் மாரி பண்ணிட்டு இருந்தோ அப் புறோ நா தா வந்து சொன்னே இந்த மாரி ஆனா அது கரெக்ட பண்ணுனா அது ரொம்போ சரியா இருக்கு நா அது நல்லாவே பாத்துருக்கே ஒரு கார்டுல இருந்து ஒரு கார்டுக்கு வந்து அடுத்த மாசோ பில்லு கட்டி மாத்தும்போது நம்ம கரெக்டா பண்ணோனா நம்ம கரக்டா பண் ண்ணுவோ நா கூட எ ஹஸ்பண்ட கேட்டே எப்டி இவங்க வந்து நம்ம ஒரு ஆ ஒரு நா முப்பதாயிர ரூபா யூஸ் பண்ணிருக்கோ அந்த கார்டுல இருந்து நம்ம அடுத்த மாசோ ஏழா தேதி கட்ட வேண்டிய இருக்கு ஆனா நம்ம வந்து கரெக்டா ஆ ஏழா தேதி கன்னி கட்ட வேண்டியது ஏலாந் தேதி ரிஃப்ரெஷ் ஆகுது அதுலந்து திரும்ப வந்து ரிஃப்ரஷ் ஆனப் அமவுண்ட்லேந்து எடுத்து திரும்ப கட் டி முடிச்சுட்றோ எப்டி நமக்கு இது குடுக்குறாங்கன் அப்போதா எ ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்க வந்து இந்த மாரி குடுப் பாங்க நம்மள மாரி தெளிவா இருந்தாங்கன்னா கட்டிடுவாங்க ஆனா அவனுங்களுக்கு வந்து இது தேவ கெடையாது நீ வந்து கட்டா ம போட்டு உனக்கு ஃபைன் போட்டு இ எம் ஐயா மாத்தி அந்த மாரி மாச மாச நீ வந்து முப்பதாயிரத்து வரைக்கு பத்தாயிர பத்தாயிரம்மா கெடைக்கு நம்மல மாரி எல்லாரு வந்து யோச்சி இப்டி மாத்தி மாத்தி இது பண்ண மாட்டாங்க ரெண்டு கார்ட்டு வெச்சிருக் காங்கனா ரெண்டு கார்ட்லயு செலவு பண்ணிட்டு ரெண்டு என்ன பண்ண தெரியாம ரெண்டுலையு வெச்சு ரெண்டுலையு காசு போவு அதுதா அவனுங்களுக்கு லாபோ அந்த மாரி தா இருக்கு அத தெளிவா யூஸ் பண்ணா தப்பிச்சோ அதுல கொஞ்சோ சிக்குனா லு பயங்கரமா சிக்கிருவோ வட்டிய விட பயங்கர வட்டி அப்டினு சொல்லிட்டு ஆனா என்னை கேட்டா அந்த அத வந்து யூஸ் பண்ணாம இருக்குறது ரொம்ப நல்லது ஏனா இருக்குறத வெச்சு நம்ம சமாளிப்போ இப்ப நீங்க சொன்ன மாரி தா ஜி பேல ஒரு ஆயிர ரூவா இருக்கு அப்டின்னா அத வந்து நம்ம வந்து‌ இ நுப்பத்ரூவா தான ஆ தேங்கா வாங்குறோ இருவ நூரூவா தானே அ இது வாங்குறோ ப பரோட்டா வாங்குறோ நூறு ரூபா தானேன் குடுத்துட்ரோ ஆன நமக்கு வந்து குடுக்குறதுக்கு கையில இருந்து கொடுக்குறதுனா இல்லாதனால தெரிய மாட்டேங்குது அத ஸ்கேன் பண்றோ பே பண்றோ வந்துட்றோ ஆனா வீட்டுக்கு வந்து என்ன வெறு எரநூறு ரூவா தா மிச்சோ இருக்கு நா நா ஆயரூவா வெச்சுருந்தனே அப்டினு நானே நெறையா தரவ பாத்துறுக்கே அப்றோ பத்தா சில்ர சில்ரயா இருவது ரூபா நாப்பது ரூவா எழுவது ரூ வானு இப்டி பே ஆயி பே ஆயி கஸ் எரநூறுபா தா இருக்கு நா நனச்சுட்டு இருப்பே ஐநூறுரூவா இருக்கு அறுநூறுருவா இருக்கு ஆனா பாத்தா எறநூறுவா தா இருக்கு இதே நமக்கு கைல இருந்து செலவு பண்ணா அந்த நூறு ரூவாய மாத்துறதுக்கு கூட நம்ம ரொம்ப யோசிப்போ ஐயோ இந்த நூறு ரூவாய மாத்துனா சில்ற ஆய்டுமே அப்டின்ர அந்த ரெண்டு ரூபா நால்ரூபா ஆறு ரூபாய தேடி தேடி க நம்ம செலவு பண்ணிட்டு இரு அதுதா நம்ம வந்து கையில காசு வச்சிருக்கிறது வந்து எப்பயுமே அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நா சொல் வே நமக்கு ஆமா எனக்கு உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷ மீண்டும் நம்ம சந்திக்கலா நன்
நன்றி